ஹலோ கேக்குது கேக்குது நீங்க ஒன்னு நீ ஒன்னு பயப்பட வேண்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜெஸ்ட் போன ஃபிரண்டு தா ஏன்னா ஜெஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கலா
உம் உம் இருந்தாலு சொல்றே எப்படி பேசுறதுன்னு தெரியாது
ஆமா ஆமா அது உம் ஆ ஆட் பண்ணிக்கலா ஆட் பண்ணிக்கலா ஆட் பண்ணிக்கலா நீங்க நீங்க வந்து நீ வந்து உங்க ஃப்ரெண்ட்டு எல்லாருமே ஆட் பண்ணிக்கலா ஆட் பண்ணி நீங்க பேசிக்கலா எவ்ளோ வேனாலு
அவுங்க கதம்படிக்கே அவுங்க
ஆமா அவுங்களுக்கு அவுங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறு இப்போ இப்போ உங்களுக்கு எழுநூரூவா ஏறுதுன்னா அவுங்களுக்கு எழுநூரூவா ஏறும்
செரி செரி
உம் என்ன ஒண்ணு ந் அ எப்டி ஒன்னுனா நாய்சஸ் இருக்கூடாது பின்னாடி அதிகமா நாய்ஸ் வரக்கூடாது நீங்க பேசது அவுங்க பேசது தெளிவா கேட்கணு அப்புறோ வந்து இந்த பர்சனல் இன்பர்மேஷன் இருக்கு இல்லையா அவுங்க கான்டக்ட் பண்ற அளக்கு உங்க மெயில் ஐடியோ உங்க ஃபோன் நம்பரோ அது எதுவுமே குடுக்கூடாது
இல்ல இல்ல அவ வந்து கிளாஸ் மெட்டு தா நம்ம சொன்னன்ன ஆதிக்கட்டு பாப்பா நா சொல்ல
ஆமா அ அ
அவ அவ ஃபிரண்டு தா சும்மாவே என் ஃபிரண்டு கிட்டலா பேசு டாஸ்க் இருந்தா மட்டுதா நம்ம கால் பண்ண பேசுவோ
ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல காசு காச காசு கெடையாது டாஸ் டாஸ்க் ஆட் பண்ணாதான் நா-நா ஆட் பண்ணி உடுவோ இல்லையா நா ஆட் பண்ணதுக்க அப்புறே நீங்க பண்ணலா
அதுதா
உம் இந்த நீங்க ப்ரொஃபைல் டாஸ்கெல்லா முடிச்சுங்ல்லையா முடிச்சிங் இல்லையா அந்த ப்ரொபைல் டாஸ்கெல்லா முடிச்சுட்டு ஆனா அதுக்கப்புறே நா டாஸ்க்கு ஆட் பருரா அதுக்கப்புறோ நீ இந்த மாரி கால் பேசி பண்ணிக்கலா ஒரு ஆல்ட்ட அஞ்சு கால் பேசலா நீங்க ஹலோ கேக்கல நீங்க பேசுறது கேட்க மாட்டுது
அந்த டாஸ்க் எல்லாருக்குமே ஆட் ஆவுமான்னு கேட்
அ ஆட் பண்ணிக்கலா ப்ரோஃபைல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீன்னா எல்லாருக்கு ஆர்ட் பண்ணிர்வே
எப்படி பண்றதுன்னு தெரியல எவளோ பண்ணிட்டே ஃபோன் ஃபஸ்ட்டு ஓபன் ஆகல ம்ட்டு அங்க
நீ இப்ப பழைய மொபைல் வச்சிருப்பீங்க அதனால வந் அது அந்த மொபைல் வந்து ஆமா சப்போர்ட் ஆகாது ஆப் போ கே நீங்கள் புதுசா மொபைல் வாங்கினா கூட ரொம்ப ஈஸியா இருக்கு இப்பவே நீங்க பேசுறது வந்து ரொம்ப டைம் எடுத்து கேக்குற மாரி இருக்கு எனக்
டைம் எடுத்து கேக்கற மாரி
அ டைம் எடுத்து கேட்குது இப்போ நா பேசுறது வந்து உடனே உங்களுக்கு கேடக்குதுதா என்னனு தெரியல பட் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து ஸ்லோவா கேக்
ஏ ஹப்பி கேக்குது அ எனக்கு நல்லா கீளியரன்ஸ் ஆ கேக்குதுங்க பின்னாடி அ ஹலோ இப்ப நல்லா கே இத
ஆஹ் இப்ப ஓரளவுக்கு நல்லா கேக்
செரிங்க அதுதா பைய சொன்னா அப்பா அவங்களையு இது பண்ணி ஃபிரிய இருக்
ஆஹ் நீங்க பேசிக்கலா நீங்க ஃபேமிலிக்குள்ளயே பேசிக்கலா மொபைல் அவர் நம்பரையு ரிஜிஸ் ஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள அவருமே பேசிக்கலா
அவ்ர்ட பேசறதுக்கு அவ்ர்ட பேசறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க உங்க ஃப்ண்ட்ஸ் இருக்காங்களல்லாய ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்கிட்டயு கலெக்ட் இவின்ட்ட கூட நீங்கள் மட்ட பேசலா ஒன்னு பிரச்சனை கிடையது
வேற ஏதாவது காச்ச
வேற வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அத நா சொனனங்க இல்லையா ஆடியோ இப்ப நம்ம பேசுற ஆடியோவை ஆல்ரெடி டைப் ஆயிருக்கும்ோ அதில வந்து கரெக்ஷன் பாக்கணு நம்ம ஒரு சென்டன்ஸுக்கு வந்து இவ்ளோ ரு ரூபீஸ்ன்னு சொல்லட்டு அமோன்ட் குடுப்பா ஒன் ஹவர் க்கு வந்து எயிட் ஃப்ஃபிட்டி ஒன் ஹவரோட ஆ டியோவ நம்ம கியூ சி பாக்கணு ஆல்ரெடி டைப் ஆயி டைப் ஆயி இருக்கு அத இப்ப பேசுறோ இல்லையா நம்ம ஒரு மணி நேரோ பேசனா அந்த ஒரு மணி நேரத்து ஆடியோ பாத்தீங்கன்னா எட்நூத்தி அம்பது ரூவா அது அமௌண்ட் வரு
அது நம்ம கரெக்ஷன் பண்ணணுமா
ஆமா அத கரெக்ஷன் பண்ணு அதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இருவது ஆடியோ நீங்க டைப் பண்ணணு எப்டி இருக்குனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோ இல்லையா நம்ம பேசிட்டு இருக்குது ஒரு ஒரு சென்டன்ஸா வரு அத சென்டன்ஸை வந்து நீங்க அதில டைப் பண்ணா டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு பாஸ் பண்ணோ நீங்க உங்களுக்கு தமிழ் தெரியுதானா டைப் பண்றீங்களான்னு செக் பண்ணுவோம் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்பறம் நீங்க இது பண்றா மாரி இருக்கும் ப்ராசஸ் பண்றா மாரி இருக்கோ தமிழ் நல்லா தெரியு இல்லையா உங்குளுக்கு ம்
ஆனா இந்த ஃபோன் அதை அக்செப்ட் பண்ணுன்றதுதான் எனக்கு
அக்செப்ட் பண்ணும் நான் டாஸ்க் ஆட் பண்ணி விடுறேன் உனக்கு கேங்களா அ கண்டிப்பா அக்செப்பட் பண்ணு கண்டிப்பா அக் அக்செப்ட் பண்ணு புரியல
இப்ப பேசுற டாஸ்க் வந்து எவ்ளோ நாழி
ஆ இது வந்து அ நுப்பது கால் இருக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து நுப்பது காலு ஆ ஆ உர் புரியல
சக்கெண்ட்டு கணக் கு அதுலே வரு பேச பேச
பேச ஒரு முப்பது ஒரு கால் வந்து பத்து நிமிஷோ பேசணு ஒரு கால் பத்து நிமிஷோ பேசனோனே கட் பண்ணிக்கலா அதுக்கப்றோ வந்து அடுத்த கால் அது மாரி ஒரு ஒரு பெர்சன்ட் வந்து ஆறு கால் பேசிக்கலா நீங்க ம் ஆறு ஆறு கால் பேசனீங்கன்னா அந்த மாரி உங்க மொத்தமாக நீங்க முப்பது கால் முடிக்கும் போது ஒரு டூ தௌசண்ட் கிட்ட அமௌண்ட் வரு ஒரு நாளைக்கு இல்ல நீங்க அந்த ஒரு செட் ஆப் கால் முப்பது கால் முடிக்கும்போது
அது டெய்லி கூட இருக்கலாம் இல்ன்னா ஒன் டேஸ் டூ டேஸ் த்ரீ டேஸ் வாண்டியா அங்களா
யா ஆமா ஆமா ஆமா
அப்ப வந்து நம்ம டாஸ்க் முடிச்சுட்டு இப்ப வந்து அந்த எவ்வளோ டாஸ் பண்ணிருக்கோ எவ்ளோலா இது பண்ணிருக்கோன்ற நெக்ஸ்ட் மந்த் தா நீங்க சேலரியா பண்ணுவீங்க
பதினாலு நாள்ல் பேமெண்ட்டு ஃபோர்டீன் டேஸ்கு பேமெண்ட்டு
ஆ இல்ல அது பேமெண்ட்டு வந்து டைரெக்ட்டா அப்லே வந்துரு அப்டி நீங்க அக்கௌண்ட் ஆமா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க குடுக்கணு இப்ப இன்னு ஒரு ஒன் வீக்ல இப்ப பேசின ஆடியோ வந்து வெரிஃபை ஆயிடு வெரிஃபை ஆனது உடனே நீங்க அக்கௌண்ட் நம்பர் குடுக்குற மாரி வரு அக்கௌண்ட் நம்பர் குடுத்தீங்கன்னா பேச பேச உங்களுக்கு வாலெட்ல அந்த அப்ல அட் ஆய்டு அந்த அப்ல அட் ஆனதுக்குக்கப் அப்றோ ஒரு பதுனாலு நாள்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்துரு ஏழு டூ பதுனாலு நாள்ல டரெக்ட்டா ஒங்க அக்கௌன்ட் நம்பர்க்கே நீங்க என்ன அக்கௌன்ட் நம்பர் குடுக்குறீங்களோ அதுவே வந்துரு இதுல வந்து யாரு நடுவுல அமௌண்ட்டு நம்ம நம்மளோட அமௌண்ட் மிஸ் ஆய்டுமோ அப்டின்றது ஒரு பயோலா இருக்காது கர் ட்டா வந்துரு
இல்ல இல்ல நீங்க எவ்வளோ பேமெண்ட் வாங்கி இருக்கீங்கன் தெரிஞ்சிக்கலாமா
நாண்ணா நா ரெகுலராக நெறைய பேமெண்ட் வாங்கிட்ருக்க நானு ட்ரன்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ருக்க நானு ஆ இது இ இந்த ஃபோன் அஃப் பரன்ஸ் பண்ணிட்ருக்க ஃபோன் அ ஃப்ரென்ஸ் வந்து நெறைய நெறைய பேர் வந்து பண்ணிட்ருக்காங்க அது மாரி ட்ரான்ஸ் க்ரிப்ஷன் நெறைய பேர் பண்ணிட்ருக்காங்க அ இது வந்து நல்ல நீ வீட்லே இருந்து வீட்லேந்து பண்றதுந்து நல்ல வீட்லே இருந்து வர்க் பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுதா
எவ்ளோ வர்ஷமா பன்றீங்க
நா ஒரு டூ இயஸ்ஸா பண்ணிட்ருக்கே
சக்கல் எல்லாமே பண்றாங்க
ஆமா ஃப்ரெண்ஸ் சவியே கிட்டத்தட்ட நா ஒரு நூறு பேர் ஜாய்ன் பண்ணி வுட்ருக்கே நிச்சுமினே நூறு பேரும் பண்ணிட்ருக்காங்க
தெரியலையே ஏதோ ஒரு கிரக்தா பாக்க நா யேவ் எவ்ளோவூ ஏ பண்ணி
கைல இருக்கு நீங்க நீங்க ஒர்க் பண்ணாத எப்டி ஏன் பண்றதுன்னா எப்டி பண்ண முடியு வேலஸ்
பாலோ பண்ண பண்ண அந்த இது அது உண்மதா அதே மாரிதா நானு இப்போ எது ஒர்க் பண்ணாம பேமினிசேர்
அ இன்னு கோவத்தல எடுத் அடிக்கிற மாரி தெரிது சவுண்டா கேக்குது
அப்படி எல்லா இல்ல அப்படி எல்லா இல்ல நம்மளே எப்டி சொல்லுறது நம்மளே சம்பள போடுற ஓனர் தான
ஆ அதனால அ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பெரியாளுங்க உங்க அதுதா சொல்ற நீங்க பெரியாலுங்க நீ உங்கலக்லா யாரு வர முடியாது இல்லயா முதலாளி அம்மா நீங்க டெய்லி சம்பளோ குடுப்பீக எல்லாருக்கோ நாங்களா உங்க அளவுக் அ அதுதா அதா வார சம்பளம் குடுக்குறீங்க இல்லயா பே அப்போ வந்து நீங்க ஒரு பத்து குடும்பத்த வாழ வைக்கிறீங்க ம் ரொம்ப நல்ல விஷ்யங்க இதெல்லா இதுலா யாருக் ஒரு அந்த மனசு அது மாரி வந்து இன்னு இன்னு சொல்லியிருந்தேனோ லோனலா வாங்கி ஃப்ரீய குடுக்குறிங்யன்ன
ஐயா லோன் வாங்கறதுன்னா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோ நிருத்திடோ முடியல அந்த லோன் ப்ராசஸ்லா நம்பத் செட்டாகல அதனால நம்ம வேற ஏதாவது ஒரு இன்கம் பாத்துட்டு பேய்லா அதுல கமிஷன் பேசிக்தா குடுக்குறாங்க ஒரு லட்ச நம்ம லோன் வாங்கி கொடுத்தா அப்டின்னா ரெண்டாயிர ரூபா நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்கு அது வந்து இருவத் பதினாலு மாச வரைக்கு அதுக்கு நம்போ ம் எப்டி சொல்றது அதுக்கு பின்னாடியே ஓடணு கரெக்டா கட்டுறவங்களு இருக்காங்க லேட் பேமெண்ட் பண்றவங்களு இருக்காங்க அப்ப நம்ம இன்சார்ஜின்னு போதே இது நா கிடையாதுல்ல நம்ப வேற ஏதாவது ஒரு ஜாப் பார்த்தோம்னா அதுல ஒரு இன்ட அது நம்ளோட போயிடும் நம்ம ஒரு இருபது பேர சேர்த்து அவங்க ஒரு ஒரு இருபது லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு இருபத்தி நாலு மாசம் பெட்ரோல் சார்ஜ் அது இது மென்டல் பிரஷர் இதெல்லாம் இருக்கு அதெல்லா நமக்கு இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு ஜாப் மெயின் டன் பண்லா பார்த்துக்கங்க
ம் ம் ம் ம் ம்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது அது முன்னாடி எல்லாம் நிறைய பேர் கரெக்டா கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பல்லாம் யாரும் அத கொடுக்குறது கிடையாது சரியா
அக்கானா பண்றாங்க ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க கத்துக்கறாங்க இவங்க ஒண்ண மா லேட்டா அமௌண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அவங்களும் அதே தப்ப பண்ணும் போது அவங்களுக்கோசம் நம்ப தெரிஞ்சு பக்கத்து பக்கத்து எல்லான் ஒரே ஏரியாலதான்
ஆஹ் அவுங்க குடுக்கல நம்ம ரெண்டு நாள் லேட் பண்ணி கொடுக்கோம் அப்படின்ற மாரி ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க
ங்களாம் அப்படின்னும் போது அது நம்பளுக்கு சரி வரல கேட்டா அவங்க வந்து தரணும்ல என்ன மட்டும் இவங்க கண்டிஷன் பண்ணி கேக்குறீங்களே அப்டின்னு கேக்கும்போது அது ஒரு ப்ரஷ் சரி அதனாலதான் இங்க இந்த வேலையெல்லாம் நம்ம வேலதான் ஒரு வேலை இருக்கு
புரியுது புரியுது ஒரு சில ஒரு சில பேர் கரெக்டா குடுக்குறாங்க தான் இல்லன்லா சொல்ல முடியாது பட் ஒரு சில பேர் ஏமா
பதினைந்து லட்சம் லோன் வாங்கி பதினைந்து லட்சம் லோன் வாங்கி முப்பதாயிரம் ரூபா கிடைக்குது அது ரெண்டு வருஷத்துக்கான இன்கம் சரி நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி ஏதோ ஒரு டென் தௌசண்ட் அப்டி ஏதாவது நமளுக்கு கிடைக்குது அப்படின்னா அங்க அது போதும் அது நம்ம மந்த்லி மந்த்லி எந்த பிர்ஷருமே இல்லாம ஒரு வேல பார்த்தோமா அதுக்கு சம்பளம் வாங்கிக்கும்னா அது நிறைவா இருக்கும்
சரிங்க அடுத்த கால்ல பாக்கலா உம்
ஓகே ஓகே
ஆ ஓகே
ச எப்டி கட் பண்றது